ஆ கேக்குதுன கேக்குதுன எப்டி இருக்கீங்க
அண்ணா நல்லா இருக்கு அண்ணா
ம் ம் சொல்லுங்க
அண்ணே நா ஒரு நெ நெலோ வச்சிருக்கன்னு உங்களுக்கு தெரியு ஒரு ரெண்டு ஏக் க்கர்ல நெலோ இருக்குண்ணே
செரி செரி
அதுல வந்து என்னன்ன ஒரு வீடு கட்லான்னு இருக்கருன்னே
ஓகே ஓகே
ஆமா சேரி நம்மளுக்கு தெரிஞ்ச மேஸ்திரி நீங்க தா சோ நீங்க வந்து ந நல்லா சூப்பரா பண்ணி குடுப்பீங்க
கண்டிப்பா பண்ணிக்கலா ஹ ஹெ என்ன எத்தன ஸ்கொயர் பிட்டுங்க
அண்ணே ஸ்கொயர் ஃபீட்ல கரெக்டா தெர்லண்ண ரெண்டு ஏக்கர் நிலண்ணே அது வந்து அப்பா தாதா பா காலத்துல வாங்குனது
சேரி சேரி
சோ அவரு வந்து மெயின்டெய்ன் பண்றதுனால நம்மளுக்கு வந்து இப்ப காசு சே வச்சு கொஞ்சோ வீடு கட்டணுன்னு எனக்கு ஒரு ஆச சோ நெலோ வந்து நீங்க பாருங்க ஆனா வந்து எனக்கு வீடு எப்டி வேணுனா ஒரு அரண்மன மாரி வேணு
கண்டிப்பா பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
ஆமான அது எல்லா வசதியு வீட்ல இருக்கற மாரி இருக்கணு அந்த மாரி எவ்ளோ ஒரு ஆ எ எவ்ளோ நீங்க செலவு எவ்ளோன்னா கூட ஓகே நா பண்ணிக்கிறே ஆனா நம்மளுக்கு வந்து வீடு பக்காவா வாணு
ஓகே பண்ணிக்கலா இப்ப ரெண்டு ஏக்கராலா எவ்ளோ பெரிய வீடு கட்லு உங்களுக்கு ரெண்டு ஏக்கரால எவ்ளோ சதுரடில கட்ணுன் கேக்றே
ஆமாணெ இது எல்லாமே வேணுன இப்போ நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வசதியா வேணு எல்லாமே
ஓகே ஓகே
ஸோ இந்த ஸ்விம்மிங் ஃபூலு காடனிங்கு
ம்
இந்த மாரி வந்து எல்லாமே வேணு
சரி சரி
ஸோ வந்து நீங்க எப்படின்னா இப்ப நீங்க அந்த ச நீங்களே பாத்திருப்பிங்க நம்ப பொ லாஸ்ட் தெருவுலதா இருக் குது நம்ம நெல பாத்திருப்பிங்கல்ல நீங்க ஆமா வந்து இப் இப்ப என்னன்னா நம்மளுக்கு வந்து விவசாய அந்த அளவுக்கு பண்ண முடில என்னானா ஆ வெயில் கால இப்ப முன்ன மாரி இல்ல நம்மளுக்கு வெயில் கால செரிங்களா ஆமா ஏன்னா வந்து நம்ம முன்னெலா நம்ம பாட்டியே அந்த ரெண்டு ஏக்கர் நெலத்தில வேர்கடல போடுவாங்க அவுங்க ஒரு ஆளே கள வெட்டுவாங்க
ம் ம்
அந்த மாரி இருந்துச்சு இப்ப வந்து பத்து பேர் வெச்சாலு அந்த கள இதாக மாட்டுது கரெக்டா ஆமாண இப்ப அதான இப்ப அதான இப்ப வந்து நாங்க அதா வீடு கட்டலான் முடிவு பண்ணிருக்கோ வீடு கட்டி சோ பக்கத்திலயே அதா மிச்ச இருக்க ற எடத்துல வந்து நம்ம வந்து தென்னந்தோப்பு மாதி வெச்சிடலானு இருக்கற
ஓ ஓகே ஓகே பண்ணிர்லா ஒன்னு பிரச்சன இல்ல
க்கு வந்து நம்ப போர் மாரி போட்டா கரெக்டா இருக்குமா இப்ப ந பக்கத்துல நாங்க தென்னந்தோப்பு
ம் ம்
ஆ இப்போ வந்து நம்ப போர் மாரி போட்டா நல்லாருக்குமா இல்ல ந து கெணறு கெணறு வேணா
ம்
நீங்க எப்படி ந எப்படி நா பண்லா அது ஏன்னா தண்ணி வந்து இதுக்கப்பற நம்ப அந்த மாரி வெட்டி எடுத்தாதா நம்ப
ஓ அப்டி கெணறில்ல அப்ப உங்க்கிட்ட
ஆமா கெணறு இல்ல அது பக்கத்துல ஏரி இருக்குது அது உங்களுக்கே தெரியு ஆனா அந்த ஏரில கூட அந்தளவுக்கு தண்ணி இல்ல நம்பு கிட்ட
சரி சரி சரி
ஆமா அந்த தண்ணி இல்லாதனால நம்ம வந்து இந்த மாரி கெணறுதா வெட்டி ஆகணு
சரி சரி அப்ப ஒன்னு பிரச்சன இல்ல போ போர் போட்டுதா நம்ப ஏரியால தண்ணி பிரச்சன அவ்ளோ பெருசு இல்ல சம போர் ஃபஸ்ட்டு போட்டர்லா போர் போட்டு மார்க் பண்ணி போர் போட்ரலா அப்புற நா வந்தொன ஒரு நா ஒரு மேப் குடுக்குற உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் குடுக்குறே அந்த எ எட மஸ்ட்டு எடத்த இது பண்ணி அந்த எடத்துல எவ்ளோ உங்கஞ வந்து எவ்ளோ பெருசுல வீடு வேணு அத மட்டு சொல்லிட்டீங்கன்னா நா அதுக்கு ஏத்ந மாரி டிசைிங் பண்ணி உங்களுக்கு ரெண்டு மூணு டிசைனிங் கொண்டு வரே உங்கள்கிட்ட எக்ஸ்பளைன் பண்ற டிசைனு இந்த மாரி ஹாலு கிச்சசு இவ்ளோ பெருசு சோ ஸ்விமிங் பூல் இந்த எடத்துல கிச்சன் இந்த இடத்துல சாமி ரூம் இந்த இடத்துல இந்த மாரி கார்டன் இந்த இடத்துல அப்டிங்க மாரி
ஆமாண்ன ஆமாண்ன எனக்கு வந்து இப்ப ஆமாண்ன இப்ப வந்து எனக்கு எடோ வந்து நீங்க எவ்ள வேனா எடுத்துக்கங்க
ஓகே
நா சொல்ற எடத்துல மட்டு தென்னந் தோப்பு இருக்கட்டு ஒரு இருவது நுப்பது மரோ அந்த மாரி இருக்கட்டு ஆ ஏன்னா எனக்கு வந்து வீட் வீட்டுக்குள்ளே எனக்கு வந்து செடில்கார்ட் வெளாட்ற மாரி ஒரு கோர்ட் வேணு
ஒன்னு பிரச்சன இல்ல பண்ணிக்கலா
டரப்ஃபு மாரி கிரிக்கெட்டு இது பண்ணுவோ பாத்தீங்களா சோ அது இதுவு அதுவு ஒன்னா போட்டுக்கலால நம்ம இந்த செட்டுல்கார் கோர்ட் ஏன்னா வந்து அது இண்டோர் கேம் தான அது அப்டி கூட வெளாடிக்கலால
ஆமா போட்டுக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா இது ஸ்டப் வந்து பாத்தீங்கன்னா காத்தோட்டோ வேணு ஆனா இந்த செட்டில்கா் வெளாட்றது வந்து காத்தோட்ட இருக்கக்க கூடாது சோ அது ஒண்ணு இருக்கு
சேரிங்கண்ணா இப்ப வந்து அது நம்ம வெளாட்றதுதா அது
ஓகே ஓகே
அது பிசினஸ்க்காக அந்த மாரில்ல நம்ம வந்து ஏன்னா வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி ஊர்ல வந்து எல்லாருமே அங்கேதா வருவாங்க
ம் ம் ம்
இப்ப நம்ம வெளாட்றப்ப நம்ம வெளாடிக்கலா இப்ப நா எங்க ஃபேமிலி மொத்தமா வந்து வெக்கேஷன்னாலே அங்கதா வருவோ
ஓகே ஓகே
சோ எங்க அப்பா கூட போறந்தவங்க ஏழு பேர் கிட்ட ஏழு பேரோட இப்ப பசங்க பேர பசங்க அங்காலு அங்கதா வருவாங்க அத்தைங்க அத்தோட பசங்க அந்த மாதிரி சோ இருக்கறத நம் ங்க வந்து ஒரு மாசோ அந்த மாரி ஜாலியா இருப்பாங்க அதனால கொஞ்சோ என்ஜாய் பண்றதுக்கோசரோ இந்த மாரி பிளான் பண்ணி இருக்கோ அப்டியே பண்லா
செரி செரி அப்ப வந்து பண்ணிக்கலா பட் ஆனா செட்டில்காரருக்கு எப்டின்னா அந்த கார்க்கு வந்து ரொம்ப இது லோ வெயிட்டா இருக்கு காத்த அடிச்சா கொஞ்சோ அப்டியே வழையு கரெக்டா வெளாட முடியாது
இல்ல அதா அண்ண இப்போ நம்ம இன்டோர் மாரி போட்டுக்கலாமா அப்டின்னு கேட்குறே
அதா இண்டோர் மாரி போட்டுக்கலா அதா அது மாரி போட்டுக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல டேர்ஃப் வந்து பாத்தீங்கன்ன கொஞ்சோ காத்தோட்டோ வேனு இது வந்து தனியா தனியா இது தனியா போட்டுவோ பக்கத்து பக்கத்தில போட்டுக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா ரெண்டையு ஒன்னா கனெக்ட் பண்ண முடியாது வெ வெச்சுக்கோங்களே அப்டி சொல்றே
ஓகேண்ணே ஓகேண்ணா அப்டியே நம்ம வீடு சுத்தி வர மாரி ஒரு பார்க்குக்கு நம்ம போட்டு வெச்சிருக்கோல்ல அ த அந்த ஹால அந்த கல்லுங்க இன்டர்லாக் கல்லுங்க சோ அந்த மாரி கூட இருந்தா கொஞ்சோ நல்லா இருக் குங்கண்ண ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சோ சோ அந்த சைடு நடக்கறதுக்கு கொஞ்ச இதுவா இருக்கு அப்றோ இன்னோன்னுண்ண நம் இப்ப கொல்லிப்ப எடம் பக்கத்துல நெறைய பாம்புங்கல்லா மேயுது
ஓகே ஓகே
சோ அதுக்கு என்னன்னா வழி பண்ண முடியுமாண்ணே
அதா நம்ம ஃபுல்லா காம்பௌண்ட் ஏத்திறலா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு காம்பௌண்ட் ஏத்திறலா ஓகேங்களா ஃபுல்லா நீங்க சொன்ன மாரி அந்த இன்டர்லாக் கல் போட்டர்லா சோ அப்டிங்க போது கரையானு அந்த பாம்பு இதெல்லா எதுவு வராது பயத்துல ஏழு அடிக்கு மேல பாம்பு ஏறி வர முடியாது அந்த ஏழு அடிக்கு மேல பாத்தீன்னா நம்ம செவுரு வந்து நைஸ் சா பூசி வுட்டுரலா கா அது வந்து ஏற முடியாது அந்த சொர சொரனா மட்டும் தா பாம்பு மேல ஏற முடியு அப்டிங்கபோது நம்ம ஃபுல்லா ரெண்டு பக்கோ நைசா பூசிட்டோனா அது மேலயு ஏறவு முடியாது அது ஒன்னு பிரச்சன இல்ல அது பண்ணிக்கலா ஒன்னு அது பினிஷிங் பண்ணிக்கலா ஒன்னு பிரெச்சன இல்ல இப்போதைக்கு நம்ப இது பண்ணிக்கலா வீடு பர்ஸ்ட் முடிச்சிரலா அதுக்கப்புறம் நம்ம சைடு எல்லா ஒழுங்கு பண்ணிக்கலா பர்ஸ்ட் ம்
ஓகே னே எனக்கா ஏன்னா வந்து எனக்கு பயம்மே அந்த பாம்புங்க பாங்குன்னு நெனச்சா தான்ண ஏன்னா வந்து ஒரு நாள் வந் து ஒரு வீடு ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடினு சொல்லக் கூடாது ஏ ஏ ஒசரோ நா வந்து ஒரு ஆறு அடி கிட்ட இருப்பே
ஓகே ஓகே
ஆனா நீங்க சொன்ன மாரி இப்ப ஓரளவு சொரசரப்பா தா இருக்கு அந்த வாலு ஒரு மஞ்ச கலரு தடியா ஒரு பாம்பு வந்து அங்க வால் மேல அப்டியே படுத்திருக்கு
ஓ அப்டியா ஓகே ஓகே ஓகே
ஆமா நீங்க வந்து அந்த சொன்ன மாதரி வழவழப்பா லா அந்த மாரி லா இல்ல அந்த காலத்து செவுறு அது அதா அது மரத்து மேல ஏறி வந்துச்சா இல்ல எப்டி வந்துச்சுன்னு தெர்ல
ம் ஹும் ம்
அது அத நெனச்சா தானா பயமே நா நம்ப வந்து ஏரி பக்கல்ல நம்பளுக்கு சோ அதனால வந்து பாம்புங்க தொல்ல அதுதா கொஞ்சோ பயமா இருக்கு
ஆ அது ஒன்னு பிரச்சன இல்ல பண்ணிக்கலா ஒன்னு பக்கத்துல இருக்க பெரிய பெரிய மரத்தெல்லா கொஞ்சோ நம்ப எடத்துல இருக்க மாரி வெட்டி வுட்டுரலா வெட்டி வுட்டு மேலே யாரையு அந்த பாம்பா இருந்தாலு சரி ஆள் யாருமே ஏறி வராத மாரி பண்ணிக்கலா ஒன்னும் பிரச்சன இல்ல நல்லா சேஃப்டியாவு இருக்கு அது ஒண்ணு பிரச்சன இல்ல பண்ணிக்கலா ஆமா ரெண்டு ஏக்ராவுல பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி கொஞ்ச நடவுட்டு நம்ப ஒரு தள்ளி கட்டிக்கலா அப்பதா பார்க் கொஞ்சோ வெக்க முடியு முன்னாடி ஃபுல்லா வராண்டா புல்லா எட வுட்ரலா ஒரு ஒரு ஏக்கரா பாக்க ஃபுல் முன்னாடி புல்லா எடோ உட்டரலா ஏன்னா முன்னாடி கார்டனிங் பண்ணிக்கலாம் சோ நீங்க சொன்ன மாரி அந்த டஃப் போட்டுக்கலா செட்டில்கிளாக் வெளயாண்டுக்கலா சோ பின்னாடி வந்து சும்மா செடி செடி வெக்கிற மாரி எடோ உட்டுகலா பின்னாடி சும்மா ஒரு பார்க் மா பின்னடி பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
ம் ஆமாண்ணே ஆமாண்ணே நறையா கனவு இருக்குண்ணே இப்ப கோயிலுச்ச சின்னதா ஒரு செல மாரி வெக்கிற மாரி அந்த மாரி ஒரு கனவு இருக்கு அப்புற வந்து நம்ம சுவிமிங் பூல் இருந்த கொஞ்சோ நல்லா இருக்கு ஏன்னா நம்பளுக்கு கொஞ்சோ வெயில் காலத்துல தாங்க முடி
கண்டிப்பா உண்மதா ஆயி
வரத்துக்கு நம்ப ஆல் இன் ஒன் எல்லாமே இங்கே இருக்கற மாதிரி பிளான் போட்டுருக்கோ ரேட் எல்லா அதெல்லா எத பத்தியு இது பண்ணிக்காதீங்க எவளோ செலவானாலு பரவாயில்ல அதுக்கேத்த மாரி போட்டுக்கலா ஆனா வந்து நம்ப வந்து வெளிலே போ கூடாது அந்த மாதிரி இருக்கணு நம்ப என்ஜாய்மெண்ட்க்கு வெளிலே போ கூடாது
சரி சரி கண்டிப்பா ஏன்னா நம்பகிட்ட எட இருக்கு ம் அப்டிங்கும் போது நீங்க என்ன கேளுங்க எல்லாமே பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல எடோ இல்லாதவங்கிட்டதா நம்ம வந்து இது பண்ண முடியாதா பண்ண முடியாதா சொல்ல முடியாது நம்மகிட்ட இல்லாதவங்க கம்மி இல்ல என் பிரெண்டு வோடுது ரெண்டு ஏக்கரா பக்க இருக்கு சோ அப்டிங்கும் போது நம்ப எல்லாமே பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
ஓகே னே ஓகே னே இப்ப வந்து இது ஆ ஓகே னே இப்ப வந்து எப்டி னே இது ரேட் ட்க்கு ஏத்த மாரி பிக்ஸ் பண்ணீவிங்களா அதாவது அந்த அ ஸ்கொயர் ஃபீட் க்கேத்த மாரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா எப்டிண்ணே
அதா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏத்த மாரி ரேட் ஸ் ஃபி ஃபிக்ஸ் பண்ற மாரி வரு
ஆ சேரிங்க அது வந்து நீங்க எடோ பாருங்க பாருங்க அதுக்கு ஏத்தா மாரி நீங்களே இது பண்ணிக்கங்க ஏன்னா வந்து எனக்கு அந்த கரெக்டா எடந் தெர்ல அது வந்து தாத்தா சொன்னத வச்சுதா நானே சொல்றே ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கு அப்டின்ட்டு ஆமாண்ணா அது வந்து எத்தன ஸ் கொயர் ஃபீட்டு அதெல்லா நம்பளுக்கு தெரியலண்ணே எங்க அப்பா அவுங்க இதுல கேட்டா தெரியு
ம் ம் ம் செரி நா வந்து பாக்குறே ஏன்னா அது வந்து கரெக்டா ச சர் இது மாரி பண்ணி பண்ணணு கரெக்டா இது பண்ணி பண்ணணு ஸோ அதாவது நா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அளவு குடுத்தர்றே இந்த அள இந்த எடத்துல வீடு கட்ட போலான் சொல்லி உங்களுக்கு நா அளவு குடுத்தர்றே ஆ நீங்க ஃபஸ்ட்டு அது பாத்துட்டு அதுல இது இருந்துச்னா க குற இஞ்சினா பாத்துட்டு அதுக்கப்புறோ அந்த இடது வச்சுக்கிட்டு நா வந்து உங்குளுக்கு டிசைனிங் குடுக்குறே இந்த மாரி அப்டின்னு எலிவேஷன் டிசைனிங்ல இருந்து முதல் கொண்டு உள்ள ஆல் முதல் கொண்டு த்ரீ டீஸ் டி த்ரீ டி டிசைன்ல குடுத் தர்ற உங்களுக்கு பிரச்சன இல்ல நீங்க பாத்துட்டு நீங்க எது ஓகே பண் றீங்களோ நீ அது ஓ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிர்லா
ம் சேரிண்ணே ஏன்னா வந்து அதாண்ணா எப்பண்ணா ஸ்டார்ட் பண்றது இப்ப வந்து இன்ன ஆறு மாசோ நீங்க சொல்றீங்க சப்போஸ் அந்த மழ காலோ அதெல்லா வரும்ல அப்போ வந்து எப்டிண்ணே
அதாவது மழ அதா மழங்காலத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வெளிய அவுட்ரு வேல எல்லா முடிச்சுக்கலா அதாவது அ அந்த க செங்கல் அடுக்கறது ச தார்ஸ் போட்றதல்லா மழ காலத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கலா அதுக்கப்புற வெளில வேல இல்ல நம்ம அதுக்குள்ள உள்ளதா வேல சோ உள்ளெல்லா முடிச்சிட்டு மழங்கால முடிந்ததுக்கு அப்புறோ வெளில போட்டுக்கலா ஓகேங்களா
சேரிண்ணே சேரிண் சேரிண்ணே அப்ப வேல வந்து அப்ப நம்ப பத்து நாள்ல நா சொல்லிறே அப்பயே ஸ்டார்ட் பண்ற மாரி வச்சுக்கலா ஏன்னா வந்து நம்ப மழ காலோ வேற வருது நீங்க அந்த முடிக்க வேண்டிய விஷ் யத்தெல்லா அதுக்கு முன்னாடியே சில இது முடிச்சிட்டீங்னாத்தா உங்குளுக்கு கொஞ்ச கரக்டா இருக்கு
ம் ஆமா ஆமா உண்மதா ம் நீங்க பாத்துட் சொல்லுங்க பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல ம் ம்
சேரிங்ணே செரி சேரிண்ணே நீங்க எப்பண்ணா ஃப்ரீ உங்க ஆஃபீஸ்க்கு வரட்டுமா நீங்க டிசைன் அதெல்லா காட்றீங்களா இல்ல நீங்க ஃபஸ்ட்டு நெலத்த பாக்குறீங்களா இல்ல எப்பிடிண்ணா
அதா ஃபஸ்ட்டு நா வந்து நெலத்த பாத்தர்றே நெலத்த அப்பதா என்னால டிசைனிங் குடுக்க முடியு ஃபஸ்ட்டு நா வந்து பாத்தர்றே பாத்துட்டு அதுக்கப்புறோ நா டிசைன் ரெடி பண்ட்டு சொல்றே நீங்க வாங்க ஆஃபிஸ்க்கு வாங்க நா எக்ஸ்பிளைன் பண்றே ஃபுல்லாத்தியு நீங்க பாத்துட் டு எது சொல்றீங்களோ அத பண்ணிக்கலா
சேரிங்கண்ணே சேரிங் நீங்கண்ணே ஃப்ரீயா இருந்தா ஈவினிங் கூட வாங்கண்ணே ஒன்னு பிரச்சன இல்ல ஈ ஈவினிங் வாங்க இல்ல இப்பனா கூட இப்ப கூட வாங்க
செரி நானு சொல்றே நா வரும்போது ஃபோன் பண்ட்டு வரே இப்ப ஒரு வேற எடத்துல இருக்கேங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்ருக்கு அது முடிக்கிற லெவல் இருக் கு சோ பக்கத்தில இருந்து வேல செய்ணு சோ நா அத பாத்துட்டு நா அந்த பக்கோ வந்தன்னா அ ப்டியே வந்துட்டு பாத்துட்டு போயிர்றே ஓகேங்களா
சேரிங்ண்ணா சேரிங்ண்ணா சேரிங்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா கொஞ்ச பாத்து பண்ணிடுங்கண்ணா
பிரச்சன இல்ல கண்டிப்பா நம்ப வீடுல்ல ஒன்னு பிரச்சன இல்ல பண்ணிர்லா ஆ ஓகே ஓகேண்ணே
ஓகேண்ணா ஓகேண்ணா பா
ஆமா ம்
ஜி என்ன ஃபியூச்சர்ல மாளிகையே கட்ட போற போல ஸ்விம்மிங் பூல் இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா இதுசூப்பர் ரிச்சா
கட் பண்ணிக்கோங்க